ஹலோ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க நீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு
ஆ வந்து புரியிலங்க
வாய்ஸ் வந்து தூங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு அதனால தா கேட்டே
இல்லங்க நா இப்ப தூங்கி தூங்கி எழுந்துட்டேங்க இங்க வந்து பாத்தீங்கனா மழ பெய்ற மாரி இருக்கு அதனால தூங்கி எழுந்துட்டு நா வந்து இப்ப வந்து இங்க எங்க வீட்டு பக்கத்ல இருக்க தோட்டத்ல வந்து செடிக்கெல்லா வந்து ஆ தண்ணி ஊத்தலாம்னு பாத் தெங்கானா மழை வேற மாரி இருக்குனால தண்ணி ஊத்தாம சும்மா நின்ன பாத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றிங்க
இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து இல்லைங்க கொஞ்ச வானம் வந்து மேக மேக மூட்டத்தோட தா காணப்படுது அ மதிய உணவு வந்து நாங்க வந்து சிக்கனோ பிரானோ செஞ்சோ எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்கல அதனால கொஞ்ச அளவா சாப்ட்டே தம்பியு பாத்தீங்கன்னா சூப் வச்சு குடுத்தே அந்த அளவுக்கு சரியா சாப்பிட்ல விளையாட்ரத்துக்காக போயிருக்காங்கங்க தோட்டத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு ஒரு நாளைக்கு தினமு தண்ணி ஊத்தரமா இருக்குமா உங்களுக்கு த தன்ணில்லா எப்டி கெடைக்குது
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு தே நம்மெலா தண்ணி ஊத்த வேணாங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஊததுனால வந்து தோட்டத்தில இருக்க செடிகெலலா அழுகிடு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து தண்ணி ஊத்தலா அதே மாரி பாத்தீங்கன்னா இப்போ மழ பெஞ்சா நீங்க தண்ணி ஊத்த அவசியோ ஏன்னா ஏனா ஏற்கனவே வந்து மண்ணு அந்த வேரோ வந்து ஈரமா இருக்கங்க அதே மாரி பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு சைட்லயே எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குங்க அந்த டேப்ல இருந்து பல்ப்பு கனெக்ஷன் போட்டுட்டு நாங்க வந்து தண்ணி விடுவோங்க அதே மாரி பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்துல ஆ கோயாக்கா செடி அதுகப்ரமேட்டு பாத்தீங்கன்னா கீரை மாதுளை எல்லா செடியுமே இருக்குங்க எளாத்தையுமே வந்து நாங்க வந்து பா பராமரிச்சட்டுருக்காங்க
சேரி சேரிங்க இப்ப வந்து ஆ நீங்க வந்து மாடி தோட்டமே வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டு அருங்காமையில வந்து நிறையா இடங்கள் இருக்கா அதுல வந்து தோட்டம் வச்சிருக்கீங்களா எந்த மாதிரி தோட்டங்கள் வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்றத கொஞ்ச தகவல் சொல்ல முடியுங்களா
ஆ அங்கே நாங்க வீட்டுக்கு அருகாமையுலேயு எங்களுக்கு தோட்டோ இருக்குங்க ஆக்சுவலா பாத்தா எங்க வீட்டுக்கு பக்கத்தில்ல வந்து ஒரு நெலோ இருக்கு அது இன்னொருத்தருது அவர் வந்து வீடு கட்டாதநால நாங்க அது வந்து எங் எங்களோட அப்பாவோட நண்பரோட இது அதனால நாங்க அத பாத்துக்குறோ அங்கேயு நாங்க தோட்டோ வச்சிரு அதுக்கப்புறோ பின்னால எங்க எடத்துல சின்னதா ஒரு தோட்டோ வச்சிருகோ அப்லே மேல பாத்தீங்கன்னா நாங்க வந்து கரோபேக் அதெல்லா இருக்குங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கத்திரிக்கா செடி தக்காளி செடி கம்ப்ளீட் பூச்செடி எல்லா வச்சிருக்கோங்க
சேரி சேரிங்க இப்ப வந்து நீங்க குரோ பேக்ல வைக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து வருதுங்க இப்ப மண்ல வைக்கிற மாதிரியே அது வருங்களா இல்ல அதோட வேகோ அதிகமா இருக்குமா வளர்ச்சி இல்லைன்னா கம்மியா இருக்குமா எந்த மாயி வளர்ச்சி இருக்கு
குரோபேக்ல வக்கிற செடியு நல்லாதாங்க வளரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா மரங்களு பெரிய பெரிய இதுவு வந்து குரோ பேக்ல வந்து நம்மளால வளர்க்க முடியாதுங்க ஆனா மண்ல வைக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா சத்தா நல்லா வேர் வந்து எல்லா எடத்துலயு போய் பாரு ஆனா குரோ பேக்ல அது மாரி வர்து ஆந்த குரோ பேக்ல வந்து நீங்க சின்ன சின்ன செடி லைக் கீரை வகைகள் அதஅப்டே பாத்தீங்கன்னா வந்து தக்காளி செடி கத்திரிக்கா செடி அது மாரி வந்து குரோ பேக்ல வளர்க்குற சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாரிப்ப வெஜிடபிள்ஸ் இதுவெல்லா வளக்கலா ஆனா வந்து மண்ணல வளக்க தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு க்ரோபேக்ல வளத்தாலு மண்ல வளத்தாலு ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து உரம் போட்டா தாங்க செடி வந்து நல்லா இருக்கு அது அதே மாரி பாத்தீங்கன்னா பூச்செடிக்கவு கா இருக்கு அதனால வந்து பூச்செடிக்க அதுவு நம்ம வந்து செடிகள வந்து பாதுகாப்பவாங்க
சேரி சேரிங்க ஆனா நா கேள்விபட்ட வரைக்கு குரோபேக்ல வைக்கும் போது நம்மள காய் வந்து நறையா தரு பூ நறையா விடு ஏன்னா நம்ம குறுகிய மண்ல வந்து நல்லா வெயில் படுற மாரி வக்கவே அதுக்கு தேவையான சத்தம் நம்ம உரம்லா போடும் போது அது ஒரே செடி கே அவ்ளோ சத்து போகு தண்ணியும் நம்ம காலவா ஊத்தவே நம்மளுக்கு நறையா காய் தரு அந்த மாரிதா நா கேள்விப்பட்டிருக்கே ஆனா நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா மண்ணுல வைக்கம் போது நல்லா வரும்ன்ற மாரி சொல்றீங்க அது எப்படிங்க
ஆமாங்க ஏன்னா வந்து மண்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேர் போறதுக்கு நல்லா ஒரு இதுவா இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மண்ல வந்து ஏற்கனவே வந்து நல்லா நறையா தாதுகள் நறையா சத்துக்கள் இருக்குங்க அந்த மண்ல ஆனா க்ரோபக்ல வந்து நம்ம மண்ணு வந்து வேங்கல்லா எடுத்து போடுவோ அது எப்டி இருக்கும்ன்றது நமக்கு தெரியல அதுக்கப்புறமேட் பாத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா மண்ல பக்கும் போது குட்டி குட்டி பூச்சிகள் இதுவெல்லா வந்துச்சுன்னா அதுல வந்து மண்ல வந்து இது பண்ங்க அதுவு வந்து நல்லது இல்ல அதனால செடி வந்து கொஞ்ச நல்லா சீக்கிரமா வளருங்க
அப்டிங்களா நா வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க வீட்டுல வந்து சின்ன சின்ன செடிகள் தா வச்சிருக்கே ஆ பெரிய அளவுக்கு வைக்க முடியாது சோ அதனால எனக்கு குடுத்துருக்க எடத்துல வந்து நா வந்து கொஞ்ச கொஞ்சமா செடிய வந்து வளத்துட்ருக்கே ஆனா நறையா செடி வளக் க்கணும்னு எனக்குமே ஆச ஆ அது வந்து மேற்கொண்டு இதுக்கப்புறோ நானுமே வளப்பேங்க நீங்க என்னென்ன செடிகள் வந்து ஆ உங்களுக்கு பழம்ல்லா தருது அத அத பத்தி ஏத நா சொல்லுங்க கேக்குதுங்களா அழைப்புலதா இருக்கே நீ நாங்க பேசுது உங்களுக்கு கேக்குதுங்களா சேரிங்க இப்ப நா வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நறையா செடி வந்து நா வச்சிருக்கேங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செடியுமே ஒரு ஒரு வகை இப்ப வந்து பூச்செடிகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து நம்மளுக்கு இந்த